வணக்கம் என்ன பண்றீங்க தோழி என்ன பண்ணிட்டுருக்கீங்க
வணக்கம் தோழி நா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க வீட்டு்லதா இருக்க
சேரிங்க தோழி செரிங்க தோழி
றிங்க தோழி சாப்
நானு ஆ சாப்ட்டே தோழி நானு ஹவுஸ் ஒய்ஃப் தா வீட்ல தா இருக்க இப்பதா டிஃபன் முடிஞ்சுது தோச நேத்து வச்சு மீன் கொழம் இருந்தது அத வச்சு சாப்ட்டோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா இட்லி தோழி இட்லி தக்காளி கொழம்பு மத்தியான்த்துக்கு லன்ச் ப்ரிபேர் பண்ணனு
இனிமே சமைக்கணுமா
ஆமாங்தோழி
சேரிங்க சேரிங்க சேரி நாங்க கால்லே சமச்ட்டோ நேத்து வச்ச மீன் குழம்பு இருந்துது என்னங்க பாப்பாக்கு ஸ்கூல்க்கு கட்ட அதுவே அந்த கொழம்பெட்த்து போட்டு சாப்பாட்ல பெரட் டி அப்றோ உருளக்கழங்க வறுத்து பாப்பாக்கு கட்டியாச்சு வீட்ல இருக்கவ்ங்குளு அதே சாப் ட்ருவாங்க இப்ப நீங்க மதியானத்துக்கு என்ன சமைக்லான் இருக்கீங்க
பையனுக் வந்து தோச தக்காளி கொழம்பு குடுத்தன்ம்ச்சாச்சு சாம்பாருந்தது மதியான்த்துக்கு சாம்பாரு இருக்கு கீர பொரியல் பண்ணணு சாதம் வைக்கணு மத்த வேலைகள் எல்லா இருக்கு ம் சொல்லுங்க தோழி
கீர பொரியலு எப்புடி எப்டி நீங்க எப்டி எந்த மெத்தட்ல பண்ணுவீங்க தோழி
கீர இது வந்து நா வாங்கிருக்கது வந்து பொன்னாங்கன்னி கீரன் சொல்வாங்கல து ரெட்டிஷ் கலர்ல இருக்குலையா அது அத வந்து குட்டி குட்டியா அந்த லீஃப்ஸ மட்டு எடுத்துட்டு தண்டுவு அந்த எலையுமே கொஞ்சோ மொர மொரன்தா இருக்கு
செரிங்க செரிங்க தோழி
அ அந்த லீஃப்ஸ மட்டு எடுத்து குட்டி குட்டியா நறுக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு நெறையா சின்ன வெங்காயோ ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அத மட்டு கட் பண்ணிட்டு ஆ மெளகா காரத்துக்கு தகுந்த மாரி மெளகா வச்சுட்டு ஆ கொஞ்சோ ஆயிலு அதுல கடுகு சீரகம் சீரகோ போட்டு டிங்னா கொஞ்சு நல்லாருக்கு கீரேக எல்லா எல்லா கீரைக்குமே சீரகோ வந்து ரொம்ப சூப் பரா இருக்கு டேஸ்ட்டு அப்றோ சின்ன வெங்காயோ வந்து நல்லா டேஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கு அதனால இந்த கீரைகளுக்கெலா வந்து நீங்க சின்ன வெங்காயோ யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லாருக்
செரிங்க தோழி செரிங்க தோழி ஸ் பண் தில்ல மத்தெல்லா யூஸ் பண்ணுவ எல்லா
ஓ சீரகோ வந்து நீங்க வறுத்து பொடி பண்ணி போட்டாலு சூப்பரா இருக்கு
அப்டிங்ளா தோழி செரிங்க தோழி செர் சொல்லுங்க தோழி
ஒடம்புக்கூ ரொம்ப நல்லது இல்லையா
சேரிங்க சேரிங்
அ அதுனால அத ட்ரை பங் அதுல கீரைய வந்து அதுல போட்டு நல்லா கொஞ்சோ வேக வச்சுட்டு கொஞ்சோ லைட்டா வாட்ரு ஆட் பண்ணி வே மஞ்ச பொடி போட்டு வேக வச்சிர்ணு வேக வச்சுட்டு அது கடசியா வந்து தேங்கா இல்லனா வந்து தேங்கா சேக்க விருப்பம்மு அ வய்சானவ்ங்ளுக்கலா வந்து தேங்கா கொலஸ் ட்ரால் அந்த மாரி எல்லா எதாது ந எய் எடுத்துக்ட்டாங்கனா நம்ம வேர்க் கடல பவ்டர்ருக் இல்லைங்ளா அத வந்து மிக்ஸில ஒன்னா ரெண்டா க்ரைண் பண்ணி வேர்க்கல்ல பவ்ட்ரு அதுல மிக்ஸ் பண்ணி சாப்ட்டோனாலு சாதத்துக்குலா அதே போது
செரிங்க தோழி செரிங்க தோழி செரிங்க தொழி இப்ப நீங்க இப்டிதா செய்வீங்களா நாங்க வந்து இப்ப இந்த மெத்தட்லதா இப்ப செய்வீங்ளா இந்த கீரைய
ஆ நா இப்ப வந்து நாங்க சாப்புறனால தேங்கா மிக்ஸ் பண்ணிக்வ ம் மாமியார் அவ்ங்கலா இருந்தாங்கனா ஆ வேர்க் கட்ல பவ்டர் போட்டுக்குவோ ம்
எங்க வீட்ல வந்து இந்த வீட் எங்க மாமியார் வீட்ல வந்து அவ்ளவா காய்கறிக அவ்ளவ்க் அவ்ளவா புடிக்காது அவுங்களுக்கு எப்புமே இந்த கறி மீனு இதுதா சமைப்பாங்க எப்பியாவ்து ஒரு தடவ கா தோணுச்சி நா சாப்புட்னு போல இருந்துச்னா எனக் கொஞ்சுமா ஒரு கட்டு கீர மட்டு வாங்கி யார் சாப்றாங்ளோ அவுங்ளுக்கேத்த மாரி கொஞ்ச வெங்காயோ போட்டு நல்லா வதக்குவே அப்றோ கீரய போட்டு கொஞ்சோ உப்பு மஞ்சத்தூளு கொஞ்சோ மிளகாய்த் தூள் அத போட்டு நல்லா தூவிட்டு லைட்டா சும்மா ஒரு சின்ன டம்ளர் அளவு லைட்டா தண்ணி கொஞ்சோ அவுங்களுக் வந்து கொஞ்சோ சாப்பிற மாரி இருக்கணு அவுங்களுக்கு இல்லனா எர் காய்கறி சாப்ட மாட்டாங்க அதனால நம்ம வேற மாரி சமைச்சோனா அவுங்புடிக்காது அப்டின் சொல்ட்டு கொஞ்சோண்டு ம் கேபெ நல்லா அந்த தண்ணி சிந்தி வர்ற நேரத்ல வந்து இந்த தேங்காயு பூண்டயு தக்காளியு ஆ அரச்சிட்டு அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடுவே நல்லா மொறு மொறு வர மாரி அந்த மாரி பண்ணி தந்தா இவ்ங்களு சாப்டுவாங்க நானு சாப்ட்றுவே சாப்பாடுலே
நானு ட்ரை பண்ணி பாக்குறே அந்த மாதிரி ஒரு
செரிங்க செரிங் சிஸ்டர் ஏனா இவுங்கெல்லா வந்து மதியான மட்டுந்தா சாப்டுவாங்க ராத்ரில நெஞ்சில்யே நிக்கு ஒரு மாரி இக்கு அவ்ங்க சாப்ட மாட்டாங்க
ஆமாமா மோஸ்ட்லி கீர வந்து நைட்ல சாப்றக்கு யாரு கொஞ்சோ யோசிப்பாங்க அதனால லன்சுக் குடுக்கறது ரொம்ப நல்லதுத்தா
ஆ அதுக்காகவே கொஞ்சோண்டு செய்ய வேண்டியது அதுவு நா சாப்புட்லன்னா நா மட்டுமே நெறய சாப்பிடுவே அவுங்க ந அவுங்கல்லா அவ்ளவா சாப்ட மாட்டாங்க கீரல்லா காய்கறிகலா அ காய்கறிகளு சமச்சா நா மட்டுமே சாப்டனு மத்தவ்ங்க எ பொண்ணு குட அத திரும்பி பாக்காது அதெல்லா பொண்ணுங்கு எறங்வே எறங்காது வீ டாக்ட்ரு
த்தா நா பட் வெஜ்டேரியன்லயு நெறைய நம்ளுக்கு ம் விட்டமின்ஸ் இந்த மாரியெல்லா இருக்கர்னால அதுவு கொஞ்சோ எடுத்துக்கிற்து நல்லத்தா
அதுதா அ இப்ப கூட ரீசன்டா நாங்க ஹாஸ்பெடல் போயிட் வந்த பாப்பாக்காக அவுங்க கூட சொல்லி அம்ச்சாங்க நீ மட் டு காய்கறி சாப்லனா உனுகு ஊசி எடுத்து குத்துவே அப்டின் சொல்லிட்தா
நான்வெஜ்ல வந்து ப்ரோட்டீன்ஸ் தா நெறய இருக்கனால மட் து விட்டமின்ஸ் எல்லா வந்து நம்ளுக்கு காய்கறி கீரைங்க முட்ட பாலு இந்த மாதிரில தான கெடை க்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இத ஏதாவ்து பண்ணி சாப்ட வைக்க ட்ரை பண்ணுங்க நானு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லா உங்களுக் சொல்லி தரே
செரிங்க செரிங்க சிஸ்டர் செரிங்க சிஸ்டர்
ஏ பையனு மோஸ்ட்லி காய்கறிகள் விரும்பவே மாட்டா நாங்க வந்து நான்வெஜ் எப்பாவ்து எடுத்தனாலுமே மோஸ்லி சன்டேஸ் இருக்கு அப்றோ எடைல ஒரு நாள் ரெண் நாள் கேக்கம்மோது கண்டிப்பா எட்த்து சமச்சு குடுப்போ அப்ப நம்ம சொல்ல சொல்லும் போது அவுங்க கேட்கணும் அ நீங்க வந்து நான்வெஜ் கேட்டீங்க சமைச்சு குடுக்கணுனா வெஜிடேரியனு சாப்
ம் ஆ அ தோ ஆமாங்க ய ஆமாங்க ம்
அது வந்து நம்ம சொல்றத விட ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்னாங்கன்னா உடனே கேட்டுக்கிறாங்க
அது என்னவோ உண்மதா போன வருஷோ என் பொண்ணுக்கு நா கட்டி குடுத்தன்னா அந்த சாப்பாடு அப்டியே வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்போ நா ஸ்கூல்ல போய் கேட்டா அந்த மிஸ்ஸே அ என்ன விட ரொம்ப மோசோ போலருக்கு அவுங்க சொல்றாங்க உங்க பொண்ணு கெஞ்சற என்னால முடில அப்டின்னு சாப்பட அதனால திட்றதுக்கு மனசு வரமாட்டிது அதனா நா விட்டர்ற அப்டின்ப ரொம்போ பண்ணா பாப்பா அழுதுர்றா அப்டி அப்டினு சொல்றாங்க நா அதா நெனைச்சே வீட்ல இருக்க நம்மளாது அதட்டி குடுத்துர்றோ ஸ்கூல்ல இருக்கற மிஸ்ஸயு அதுங்க ஆ தி ரொம்ப கொஞ்சோ இது பண்ணாங்கன்னா அழுதுர்றாங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அழுதாலு ஏன் அழுவறன்னு நாம போய் கேட்க வேண்டிது மிஸ் ஏன் திட்றாங்க அப்டின்னு அதுக்காகவே அவுங்க எதுமே சொல்றது இல்ல
ம்
உங்க உங்களுக்கு எத்தன பசங்க சிஸ்டர்
எனக்கு ஒரே பையன்தா சிஸ்டர்
ஆ சேரி சேரி எத்தனாவது படிக்கறாங்க
செவன்த் படிக்கறாங்க
செவந்த்தா
ஆ செவந்த்
இவங்க வந்து இப்பதா செகண்ட் ஸ்டாண்டர்ட் என் பொண்ணு
அ அது ரொம்ப கஷ்டோ
அதா
ரொம்ப குட்டியா இருப்பாங்க நம்ம சொல்றதெல்லா புரியாது அவங்களுக்கு அந்த டைம்ல
ஆமாங்க ஆமாங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்கனா நீ வேணா வீக் டேஸ்ல வேணா எனக்கு சமைச்சு குடுமா வீட்ல நா சாப்ட்டுக்கற ஸ்கூல்ல எல்லா வேணா ஏனா ஸ்கூல் போறதே கஷ்டோ அதுல நீ சா ப்பாடு வேற குடுத்துட்டனா அத விட சா ரொம்ப கஷ்டோ அப்டின்னு சொன்னனால
ஆஹா
ந்து அப்டி சொல்றாங்க அவுங்க ச அதனாலவே நம்ம அவுங்களுக்கு ஸ்கூல் போற வரைக்கு மட்டு எதாவது பொடி
என்னோட தம்பி என்னோட பையனே கொஞ்சோ பெரிய பையன்தான் சொன்ன புரிஞ்சுக்கிற லெவல்ல இரு க்காங்க பட் வந்து அவுங்களே சொல்லுவாங்க பிளீஸ் மம்மி இன்னைக்கு வந்து நீங்க எனக்கு வெஜிடேரியன் எதுவு வெக்காதீங்க முட்ட ஃரை பண்ணி வீச்சிருங்க இல்லனா வெரைட்டி ரைஸ் வெச்சிருங்க கீரையெல்லா வெச்சா அவரோட மொகமே பாக்கவே முடியாது காலைலயே ம் ல அவருதான் டிஃபன் பாக்ஸ்ல்லா பேக் பண்ணு பண்ணிக்குவாங்க அவுங்க கீர வெச்சா அவுங்க முகோ அப்டியே மாறிரு காலைலயே நா கீர கிளீன் பண்றத பாத்துட்டு அவுங்க சொல்ட்டாங்க நீங்க மத்தியானத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எனக்கு எதோ தோச இருந்தா அப்டியே வெச்சிருங்க நா சாப்ட்டற அவ்ளோதா அத மீறி நம்ம சொன்னா சாப்ட மாட்டாங்க வேஸ்ட்தா பண்ணுவாங்க அதனால ஈ நீங் வந்தொன்ன நம்ம மிரட்டி கிரட்டியாவது ஒரு ரெண்டு வாய் ஊட்டி விட்டுர்லா அப்டின்னு சொல்லிட்டு நா விட்டுருவ
ஆ
அதுவு இல்லமா நா இப்போ மோஸ்ட்லி வர வர நா கீரைகள் எல்லா வந்து இந்த சப்பாத்தி, பூரி அந்த மா மாவுல எல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோ
ஆஹ் ஆஹ்
நல்லா வேக வச்சு உப்பு போட்டு அரச்சு அந்த மாவோட ஊத்தி பெசஞ்சு சப்பாத்தியோ பூரியோ செஞ்சு குடுத்தோன்னா அது அவங்களுக்கு தெரியறது இல்ல உம் அது தனியா சாப்பிடு போது நம்மளுக்கு ஒரு மாரிதானே இருக்கு ஏ பெரியவங்க நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும்போது கொழந்தைங்க அதெல்லா விரும்ப மாட்டேங்கிறாங்க ஹ இந்த மாரி ட்ரை பண்ணி குடுத்து பாருங்க அந்த
ஆஹ் சேரிங்க சிஸ்டர் அதா நானு அஹ் இப்பதா அவுங்க வந்து சப்பாத்தின்னா அவுங்களுக்கு ரொம்ப பிடிக்கு அதனால இன்னைக் சொன்ன மாரி அந்த சப்பாத்தி மாவுலயே கலக்கி
அந்த பாலக் கீர எல்லா ரொம்ப வந்து அயர்ன் அயர்ன் ஸ்டரென்த் வந்து உள்ளதா ரொம்ப ஜாஸ்தி தியா இருக்கு அது வந்து இந்த சப்பாத்தி கூட பெசஞ்சீங்கன்னா சூப் சூப்பரா இருக்கு டேஸ்ட்டுமே அது கூட ஓமம் சீரகம் அதெல்லா சேர்த்திக்கோங்க சப்பாத்திக்கு போடும்போது அது வந்து ஒரு ஆலூ பராட்டா அந்த டேஸ்ட்ல கொண்டு வந்து விடு நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க குட்டி பாப்பாங்களுக்குல்லா அது யூஸ் ஆகு
சேரிங்க சிஸ்டர் அதா அந்த டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கீழே எறங்குறோ அதுக்குள்ள அவுங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கற பிரியாணி வாசன வந்துட்டு அவுங்க அப் குடிக்க கேக்குறாங்க வாசன சூப்பரா இருக்கு எனக்கு கொஞ்சோ பிரியாணி வாங்கித் தாங்கன்னு நைட்டூ டென் ஓ கிளாக்கு பத்து மணிக்கு கேக்கறாங்க அப்போ அவுங்க அப் அப்ப ஒரே திட்டு உன்னால தா பாப்பா கேட்டு போது பாப்பாவுக்கு காய்கறி எதுவு நீ குடுக்க மாட்றே அப்பிடி இப்பிடின்னு சாப்ட்டா குடுக்கலா சாப்பிடாத பிள்ளைக்கு நா என் இ அது ரொம்
அவங்க எதோ ஏதோ ஒண்ணு சாப்ட்டா போதுன்னு நம்ம நெனைப்போ அந்த டைம்ல
வாமிட்டே பண்ணிட்டாங்க அடுத்த செகண்ட்ல கண்லருந்து தண்ணி வருது அப்படியே வாமிட்டே பண்ற மாரி என்னென்னவோ பண்ணிர்றாங்க அதுக்கு பயந்தே நம்ம குடுக்றது இல்ல அதுக்கு அந்த பி அந்த ஸ்மெல்லுக்கு அவுங்கள இழுக்குதா அப்பிடி அவுங்க சொல்லிட்டு போறாங்க என்ன அப்பிடியே கூப்பிடுதளு பிரியாணி வா வான்னு அப்பிடின்னு சொல்றாங்க அவுங்க அப்பா ஒரே திட்டு சேரிங்க தோழி உங்க கிட்ட பேசுனது ரொம்ப நல்லா இருந்துது சேரிங்க தோழி நீ சேரி நா இப்ப வக் க்கவா தோழி
நா இன்னக்கி ஒரு த்ரீ டைம்ஸ் ஒரு நீங்க கால் பண்ணுங்க
ஆஹ் சேரிங்க தோழி சேரிங்க தோழி ஆ சேரிங்க தோழி வக்கிறே
ம்ம்